யலோ உம் நல்லாவே கேக் கிதுமா
ஆஹ் எப்டி அத்த இருக்கிங்க
கே கமான் கமான் ஸ்டார்ட் யுவர் ஸ்டோரி
அது வந்து ந காலேஜ் ஸ்டார்டிங்ல வந்து ஆறு மாசமார் ஆறு மாசோ ஃபஸ்ட் செம் அத்த நல்லா பேசிட்டுந்தோ த ஸ்டார்டிங்ல வந்து யாருமே நா யாருகிட்மே பேச மாட்டே பாயசாய் ஏ இது ஆரம்புச்சாங்க அஹ் இனாக்ரேஷன் எல்லா ஆரம்பிச்சாங்க நல்லாதா இருந்துச்சி பேசாம மொறைங் கேங் வந்து ஒரு ஃபார்ம் பண்ணோ எ கேங்ல நா னு இருந்தே மொத்தோ அ எட்டு பேரு இருந்தோ அந்த கேங்ல அ அதுல எட்டு பேர்ல வந்து தனி இந்த மாரி பேர் பேரா போவாங்கல்ல எனக்கு நீ உனக் க்கு நா அப்டின்ட்டு அந்த மாரி எனக்கு வந்து ஒரு பொண்ணு வந்தா அதுவே கேக்கவு இல்ல, ஆனா வந்தா நா வந்தா அவளு அவளோட விஷ்யோ எல்லா ஷேர் பண்ணா நானு எ விஷ்யோ எல்லா சேர் பண்ணே ஜாலியா இருந்தோ அ அவ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இன்டர்டியூஸ் பண்ணா அதா ஸ்கூல் ஃப்ரண்ட்ஸ் எல்லா எனக்கு இன்டர்டியூஸ் பண்ணா ஏ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லா அவளுக் இன்டுடியூஸ் பண்ணே
ம்
நல்லா பேசிட்டு இருந்தோ பழகிட்டு இருந்தோ அ நல்லாதா இருந்தோ ஏ எப்டி சொல்றது ஏ உயிர் நீ நீ இப்ப உயிர் ஏ உயிர் கேட்டா கூட நா தருவே அந்த மாதிரி அவ் அந்த மாறி ரிலேஷன் அந்தம ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தோ பா எனக்கு ஃப்ரெண்ட் தி ஒருத்தி கெடஸ்டா ஏன்னா முன்னாடி வந்து நானு டென் இயர்சா ஒரு பொண்ணு வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா அந்த பொண்ணு வந்து அந்தப் பொண்ணு தப்பு பண்றான்னு எனக்கு தெரிஞ்சனாலே அ அவ்ங்க அம்மாகிட்ட போய் சொல்ட இந்த மாறி அவ வந்து ஒரு பையனுக்கு போய் காசு கொடுத்து இந்த மாறிலா பண்ணிட்டு இருக்கா எனக்கு ஒரு மாரி தப்பா தோணுத ஆன்டின்னு சொல்ட்டே அந்த ஆன் ட்டி வந்து ஏ மேலயே கோவபட்டு அ எங்கிட்டயே பேசாம விட்டாங்க அந்த பொண்ணு என்ட பேசாம விட்டா அதனால எனக்கு அந்த ஸ்கூல்லயா ஸ்கூல் போவும் பிடிக்கல அதனால அந்த ஸ்கூல்ல விட்டு நா வந்து வெள்ல ஸ்கூல் வேற ஸ்கூல் மாறிட்டே எ அம்மாகிட்ட கெஞ்சி போராடி அதனால தா ஸ்கூல் மாருனனே ஸ்கூல் மாறி அ அதுக்கப்பரோ அங் நீ என்ன யாருயிட்டயு பேச மாட்ட ஆனா அங்கியும் ஒரே ஒரு பொண்ணு என்கிட்ட மூணு பொண்ணு நல்லா என்கிட்ட பேசுவாங்க அது ஒரு ஏ நம்ம ரிலீஜினாலே ந நல்லா பேச ஆரம் சா எ எல்லார எல்லாத்தியு எல்லா பத்தியும் பேச ஆரம்மிச்சா சேரி ஜாலியாத இருந்தோ நல்லா இருந்தோ அப்புறோமேட்டு காலேஜ் போனோ காலேஜ்ல இந்த மாரி ஃப்ரென்ஸீப்பெல்லா அ நல்லா ஆரம்பிச்சிட்டுட்டு நல்லபடியா பேசணோ எல்லா க இது பண்ட்டு இருந்தோ என்ன சண்ட தெரியுங்களா அவ என்கிட்ட ஒரு தரோ பேசலன்ட்டு நா வந்து மெஸ் கேன்டீன்ல வந்து பே சொன்ன தலைல அடிச்சிக்கிட்டே நா அந்த ரொம்ப ரியா ஓவரியாக்ட் பண்ட்ட
ம்
நா ஓவர் ரியாக்ட் பண்ண அது எ தப்பு தா நானா ஆனா அடுத்த நாளே போயிட் பீஸு ஆனா ஃப்ரைடே பண்ணே நா வந்து ஃப்ரைடே அ பண்ண ஆனா நா ஏ ஏயால் வி ஆல் ட்ரைனிங் இருந்தனால அவருகிட்ட பேச முடில பாக்கவோ முடில சாட்டேதா எனக்கு ஏ ஆர் வியட் இனி முடிஞ்சுது அதனால அந்த ட்ரெய்னிங் முடிஞ் சொன்னே நா அவகிட்ட பேசின பேசினாலோ அவ் வந்து மூஞ்சு குடுத்து கூட பேசல என்கிட்ட நா சாரி சொன் இத்தினிக்கோ சாரி சொன்ன நா பண்ணது ஏ தப்புதா என்ன மன்னிச்சிகோ நா இனிமே இந்த மாரி பண்ண மாட்ட அப்டின்னு சொல்லி சாரி சொன்ன ஆனா அந்த சொன்னா நீ ரொம்ப சைல்டிஷா பிஹேவ் பண்றனு நீ வேனவே வோனா அப்டீன்னா சரி ஓகே இப்ப ரொம்ப டென்ஷன்ல இருக்கா போலன்ட்டு நா வந்து விட்டே விட்டுட்டு அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அவளே பேச ஆரம்பிச்சா அ சயின்ஸ் ப்ராஜெக்ட் எக்ஸ் பிஷன் ஆரம்பிச்சுது அதுல வந்து எங்க நேம் இருந்தது அ நான் வந்து ரோபோடிக்ஸ் படிச்சு முடிச்சதுனால மெடிசனல் கிட்டுன்டு எங்க ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சோ ஆ நார்த் இந்தியா மெடிசனல் கிட்டுன்டு அது ஆரம் பத்ல நல்ல பண்ணோ அந்த ஆடினோ போர்ட் அதெல்லாம் வச்சு ஏதோ பண்ணோ அதெல்லா கரெக்டா வெச்சு பண்ணிட்டு இருக்கும் போது அவ பேசுனா நானும் ஓகே நான் பண்ணது தப்பு தான் என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவளும் சரி ஓகே இனிமேல் பண்ணாதன்னா அப்புறம் நானும் பண்ணாம இருந்திருந்தா நல்லபடியா பேசிட்டு தான் இருந்தோம் ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல வந்து திரும்பி எதனால எதனால வந்து அவ பேசாம இருந்தாங்குறது எனக்கு தெரியல ஆனா அதுக்கப்புறோ ஒரு ஒரு வாரம் கழிச்சு ஆ அவளுோடைய ஃப்ரெண்டு ஆ நா போய் மீட் பண்ண ஏ அவுங்கதா வந்து ஸ் சொன்னாங்க இந்த பக்கம் நா வரேன் நீ வர முடியுமா வரலாம் வருவியா நா பாக்குறே அப்டின்னு சொன்னாங்க சேரி நா வருவேன் வரேன் அப்டின்னு சொன்னேன் அதனால அந்த அந்த அக்கா அவன் என் ஃபிரெண்டுன்ற எனக்கு அக்கா தா ஒரு வருஷம் கிட்ட ஜாயின் பண்ணா அ அதே மாரி அவ அந்த அக்காவும் பாக்கலாம்ட்டு நானு போனே பஸ்ஸவிட்டு எங்க பஸ் போர்டிங் பாயிண்ட்ல இருந்து அவங்க வந்தாங்க போனே பாத்தே பேசனும் நா வந்து அந்த அக்கா கிட்ட என்ன சொன்னேன்னா அக்கா உன் ஃப்ரெண்டு வந்து அ சயின்ஸ் ப்ராஜெக்ட்ல ஒண்ணுமே பண்ண மாட்டறான்னு சும்மாதா சொன்னே கேஷுவலா சொல்லுவாங்கல்ல அத நம்ம கேஷுவலா சொன்னே உங்க ஃப்ரெண்ட எதுவுமே பண்ண மாட் ட்றா இதெல்லாம் பண்ணட்டுருக்கா எனக்கு நானும் பண்றேன்ல அப்டின்னு சொன்னே அந்த அக்கா சொன்னாங்க அவ பயோ குரூப்மா அதனால இந்த இதெல்லாம் பத்தி தெரியாதுமா ன்னாங்க நானும் ஆமாக்கா செரிக்கா கரெக்ட் தான்கா அப்டின்ன ஆனா அந்த அக்கா வந்து கிட்ட போயிட்டு சொன்னாங்க இந்த மாரி அவ சொன்னா ஆனா அந்த அக்காவும் கேஷுவலா தா சொல்லியிருக்காங்க அ இந்த மாரி ஏன் அந்த பொண்ணுக்கும் ஹெல்ப் பண்ணலாம் இல்ல அவளுக்கு தெரியலனாலும் யூடியூப்ல பாத்து ஏதா பண்ணலாம்ல அப்டின்ட்டு அந்த அக்கா வந்து கேஷுவலா தா சொல்லியிருக்காங்க அதுக்கு அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டு சொன்னேல்ல அந்த பொண்ணு வந்து ரொம்ப ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்ச எப்டி அந்த மாரி சொல்லலாம் அப்டின்ட்டு கேங்கல வந்து கூப்பிட்டு வச்சு அவ அவ்ளோ பேசிருக்கா நா வந்து நா வந்து சின்னதாதா பண்ணேன் ஆனா அது வந்து ரொம்ப பெருசாக்கி என்ன பண்ணா அ ஏ இன்னம அவ எப்டி பேசலாம் அந்த மாரி பேசுறதுக்கு அவளுக்கு எப்டி ரைட்ஸ் இருக்கு அப்டி இப்டின்னு பேச ஆரம்பிச்சா சொல்ல ஆரம்பிச்சா அப்பற எல்லாரும் அந்த கேங்க் மொத்தமா எனக்கு வந்து எப்டி சொல்றது ஏனா எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சுடாங்க எதுக்கு இந்த மாரி உனக்கு தேவல்லாத வேலை நீ எப்டி அந்த ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாரி பேசுவ இந்த மாரி பேசினா வந்து தப்பு தா அப்டின்னாங்க ஆமா நா ஆ சேரி ஓகே ஃபன் நா கேஷுவலா தான் பேசினேன் ஆனா நீங்க தப்பா புரிஞ்சுக்னீங்கன்னா ஓகே ஃபைன் நா சாரி கேக்குறே அப்டின்னு சொன்னேன் நா போய் அந்த பொண்ணு கிட்ட டேரைக்ட்டா போய் சாரி கேட்டே சாரி கேட்டா பொண்ணு ஏதாவது பண்ணும்ல எதுவும் பண்ணலை ஆ இந்த மாரி ஓ சேரி இவ்ளோ ரியாக்ட் பண்ற அளவுக்கு நா ஒண்ணும் பண்ல செரி ஈகோ காமிக்ரியா நானு ஈகோ காமிச்சிக்கிறே நீ இதுக்கப்பறம் இது இந்த தேவலயில்லன்டு சொல்ட்டு நாலு நாலு அஞ்சு மாசமா பேசல என்கிட்ட
ம் ம் அதா அதல்லாம் கஷ்டம் கண்டிப்பா கஷ்டமா இருக்கும் நீ இப்ப சித்தி என் லைப்ல வந்து பாத்தன்னா இப்ப நீ சித்தினு பேசனல்ல அவங்கதா எனக்கு எனக்கு எப்டி சொல்றது தெரியல ஃபுல் சப்போட்டு அவங்கதா சர்ச் ல ஃப்ரண்டுதா அவங்களும் ஒரு ஊரு ம் இங்க இங்க வந்து ப்ரெண்ட்ஷிப் ஆனதுதா இப்போ எப்டி சொல்றதுனா ஜேம்ஸ்க்கு ஒரு டூ இயர்ஸ் இருக்கும் போது ப்ரெண்ட் இருக்கும்னு நினைக்கிறே ஒரு எயிட் டென் இயர்ஸ் வச்சுக்கோ எங்க ப்ரெண்ட்ஷிப் ஆப்டர் கம்மிங் இந்த ஊருக்கு வந்துட்டு பிறகு சர்ச் பண்ணத ப்ரெண்ட்ஷிப் தா ஆனா ஆ எப்டின்னா அந்த அக்காதா எனக்கு ஃபுல் சப்போர்ட்டும் இருக்கட்டும் பிளஸ் என்னை பத்தி எப்டி நீ இப்ப அந்த அக்கா கிட்ட எப்டி சொல்றியோ ஃபுல்லா என்ன பத்தி தெரியும் அங்கே என்ன அவங்க ஸ்கூல்ல ப்ராப்ளம் இருந்தாலும் சேரி ஆ அவங்க ப்ரெண்ட் குள்ள என்ன பிரச்சன வந்தாலும் சரி இல்ல அவங்க புள்ளைங்களுக்கு என்ன ப்ராப்ளம் என்ன டைம்ல அப்பிடின்டு ஷேர் பண்ணுவோம் நானும் இங்கே சப்போஸ் எங்க பேமிலி ப்ராப்ளமா இருந்தாலும் சரி இங்கே சர்ச்ல நடக்கிற விஷயமா இருந்தாலும் சரில்ல என் பிள்ளைங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனு வாங்கக்கா அப்டின்னாக்கா வந்துடுவாங்க என்ன இருந்தாலும் எனக்கு அவங்களுக்கும் ஒரு ஹன்ரர் பர்சன்ட் பக்கா ரிலேஷன்ஷிப் அப்டின்ற மாரி எங்களுக்கு எங்க ரெண்டு பேருக்கும் அந்த அக்கா இல்லாம நா எதையும் செய்ய மாட்ட வெளியவே போறோம்னாலும் அக்கா நா வெளிய போறே நீ பிரியா இருந்தா வரியாக்கா அப்டின்னு அக்கா ன்னுதா பேசுவே அவங்க வந்து வந்து என்ன வா போ அப்டின்னுதா பேசுவாங்க ஆனா கம்பல்சரி ஃபுல் சப்போட் எனக்குனா இங்க அந்த அக்கா தா இங்க சும்மா பேருக்கு திட்டுவா ஆம்மாடி ஒன்னு இருக்குல அந்த அக்கா இருந்துட்டா போதும் நீயெல்லாம் எங்களை எல்லாம் மறந்துடுவே அப்படின்னா என்ன கிறுக்கு கலாய்ச்சிட்டே இருப்பா அதா எனக்கு என்னமோ தெரியல ஓகே அந்த அக்காகிட்ட வந்து ஒரு நல் நல்லவொரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிறாங்க நம்மகிட்ட டைம் ஸ்பென் பண்ணி பேசுறாங்க டெய்லி கம்பல்சரி போன் எடுத்து பேசாம வச்சதே கிடையாது ஆ வேலைக்கு போகும் போது மட்டு ட்டுத்தா அதுவும் ஆ பேசுறது கம்மி ஆனா வேலைக்கு போவ அந்த த்ரீ இயர்ஸ்லலாம் ம் த்ரீ இயர்ஸ் கம்பல்சரி டெய்லி அவங்களுக்கு கால் போயிடும் அப்போ ஒரு வாட்டிக்கி சின்ன பைட் வந்தது ஒரு சின்ன பைட் வரும் போது கிட்டத்தட்ட டூ வீக்ஸ் பேசாம இருந்தோம் அவ்வளதா ரெண்டு வாரம்தா அதுவே முட்டி மோதி ஐய்யய்யோ அக்கா என்னால எல்லாம் பேசாம இருக்க முடியல நீங்க திட்டுறதுனால என்ன திட்டிடுங்க நா பண்ணது தப்புதா நீங்களும் பண்ணது தப்பு நானும் பண்ணது தப்பு அது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஆ ஆயிடுச்சு அதனால இது இதுக்கு மேல நம்ம திட்டிருக்கோம் அவங்க சொல்லுவாங்க அவங்க பொண்ண கிட்ட கூட சொல்லுவாங்க நீ நம்பனும் நம்பி ஒரு விஷயத்த சொன்னனா மஸ்ட் மம்மி டாடி மம்மி டாடிய தவிர்த்து ஒருத்தவங்ககிட்ட நீ சொல்லனும் ஒரு விஷயத்த நீ ஷேர் பண்ணனும்னு அவங்க பெரிய பாப்பா பெரியவ எயித் ஸ்டேண்டு நயன்த் ஸ்டேண்டடு படிக்கிறா அதனால அடுத்தது மம்மி டடிய தவிர்த்து ஒரு விசயம் நீ யார்கிட்டையும் ஷேர் பண்ணனும் டிஸ்கஸ் பண்ணனும்ன இந்த அத்தை இந்த அத்தைய தவர நீ யார்கிட்டையுமே எதையும் ஷேர் பண்ண கூட யாரையும் நம்ப கூடாது அப்டினு சொன் னோன ஐய்யா எனக்கு ஒருத்தி எனக்கு இப்படியொரு அந்தஸ்து கிடைச்சிருக்கு அப்டின்ட்டு யோசிப்பே
எங்களால ரெண்டு வாரம் தாக்க முடியல என்னால ஒரு நாள் தாங்க முடியாம நா போய் அழ ஆரம்பிச்சே
ம்
ஆனா அப்பயும் அவ என் பீலிங்ஸ் புரிச்சிக்கல செரி ஓகே ஈகோ காமிக்கிறவங்க கிட்ட போயி காமிக்க முடியாது பேச முடியாதுன்ட்டு நா விட்டே
என்ன பொறுத்த வரைக்கு உனக்கு சிம்பிளா சஜிஷன் சொன்னுனா நம்ம கிட்ட எப்டி இந்த ஈகோவோ இல்ல கில்டி கான்சிஸ் இருக்க கூடாது நம்ம போயி பேசிடுவோ
அதான்த்தே அவன் ரெண்டு மாசம் கழிச்சு நா போயிட்டு பேசுன அவ்ளோவு பேச்சிருக்கு ப்ப அ நீங்க நம் மாட்டீங்க நீயா பேசணுன்ற மாரி என்ன கேப்பீங்க அவ்ளோ அழுதுருப்பே அவ்ளோ பேசிருப்பே ஆனா அப்பையு ஒரு தடவ அத்தே
அப்பன்னா வேஸ்ட்டு அப்பன்னா அவளுக்கு அந்த அன்ப ரிசீவ் பண்றதுக்கான வேல்யூ அவளுக்கு தெரியல விட்டுர்ணு விட்டு புடிக்கணு நீ வந்து ரிலாக்ஸா விட் அது கஷ்டமா தா இருக்கு கண்டிப்பா கஷ்டமா தா இருக்கு ஒருத்தவங்க நல்லா பேசிட்டு இருந்தவங்க நம்ம கிட்ட ஜாலியா இருந்தவங்க திடீர்ன்னு வந்து விலகி போறதுக்காக நம்ம கண்டிப்பா கஷ்டமாருக்கு அதே அதுதா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்ஸ் வச்சு நம்ம பழகிட்டோன்னு வெச்சுக்கே இந்த இதுக்குள்ள வரவே வேண்டா நம்ம லிமிட்ஸ் இல்லாம ஜாலியா நம்ம ஒகே நம்ம ஃப்ரண்ட்டு நம்ப நல்லா பெளசா இருக்காவு பேசறாங்க நம்ம போகும் போதுதா நம்மளுக் இப்ப தேவல்லாதது டிப்ரஷன் தலைவலி டென்ஷன் ஏன் பேசல ஏன் பேசல நா என்ன பண்ணுனே நா என்ன பண்ணில ஏன் பேசில நம்மளே யோசிட்டு இருப்போ சோ அதெல்லா இல்லாம இருந்தாவே நம்மளுக்கு நல்லாருக்கு
கரெக்ட் தா செரி செரிங்க இந்த அம்மா கூப்ட்றாங் ஆ பாய்
கட் பண்ணுடா ஹலோ கட் பண்ணி விடு
கட் பண்ண